ங்ளா வணக்கொ தோழி நல்லா இருக் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கந் தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்கந் தோழி நீங்க
நானு நல்லா இருக வீட்லயு எல்லாரு நல்லா இருக்காங்க ஊரு சைடுல்லா வெயில்லா அடிக்கிதா
ஐயோ வெயிலு நல்லா நால் நாள் நல்லா வெயில் இருந்துதுங்க இன்னைக்கி வந்து நல்லா மழ ரெண்டு நாளைக்கி முன்னாடியே ரொம்ப அதிக மான மழ அவளவா வ ய நல்லா நைட் டைம்ல வந்து நல்லா சில்லாவே இருக்கு ரொம்போ வேக்காடுல்லா இல்ல நல்லாவே இருக்கு மழ ஆலங்கட்டி மழ பெஞ்சுச்சு இந்த பக்கோ நல்ல காத்து மழ ஆமா அதிகமான வெயில் இங்க இல்ல மலைப்ப மலை பிரதேசம்ப்பா இது அது நல்லா இருக்கு அதனால இங்க வந்து கொஞ்சொ குளுராதா இருக்கு அதிகமான வெயில் இல்ல
புரியுது புரியுது இப்ப நா பொறந்தலேந்தே ஆலங்கட்டி மழன் சொல்றாங்கல்ல அத பாத்ததே இல்ல அந்த மழ எப்டி இருக்கு அந்த ஆலங்கட்டி மழங்குறது
ஆலங்கட்டி மழ இந்து பனி பாத்துருக்கீங்ளா பனிக்கட்டி பாத்துருக்கீங்ளா இப்போ ஃப்ரிட்ஜுல ஒரு ஐஸ் கட்டி பாத்துருக்கீங்ளா
ஆ பாத்துருக்க
பிரிட்ஜுல ஐஸ் கட்டி கியூபுலா பாத்துருக்கியா கியூப் மாரி இருக்கு இல்லைங்ளா
ஆமா
ஐஸ் க்யூப் பாத்துருக்கீங்ளா டக்குன்னு மேலந்து அந்த க்யூப கீழ ஆ அந்த ஐஸ் க்யூப டக்குனு போடுங்க கீழ அது எப்டி ஓ டயு அதே மாதிரிதா மழ வந்து மழ பெய்யும் போதே அந்த கட்டி வந்து கீழ வந்து ஒடையு ஒடஞ்சி ஒடஞ்சி கீழ வந்து விழு ஆமா அது நம்ம சேகரிச்சு கூட வச்சுக்லா அத ஒரு பாட்டில்ல அது வந்து சேகரிச்சு வெக்கும் போது தேள்கடி பூராங்கடிக்குலா அது அந்த கால்த்துல அது யூஸ் பண்ணாங்க அத பயன்படுத்திதா அந்த வெஷம் முறிவ் இதுக்காக பயன்படுத்துறாங்க அது அந்த
நா கேள்விப்பட்ருக்க ஆனா இது வரைக்கு அத பாத்தது இல்ல அத அனுபவிச்சது இல்ல
ம் நல்ல மழ கண்கோனா நெறைய சின்ன வய்ஸ்ல பாத்திருக்க நானு இந்த நாங்க இருக்குற வெ ப பிரதேசோ வந்து கொஞ்சோ மல பிரதேசோன்றதுனால எங்களுக்கு இது அது அடிகடிக்க பாக்குறதுகான வாய்ப்பு இருக்குது எனக்கு
வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே நா வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து நானு பாக்குற
கண்டிப்பா பாருங்க வாங்க வாங்க அனுபவீங்க அதெல்லா இயற் கையின் அழகு அதெல்லா இயற்கையோட அழகே அழகுதா அத பார்க்கும்போது அழ கான ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கு அவுளோ குஷியாவாங் பசங்க அத பாக்குமோது ஒரு வித்தியாசமான கடவுளோட படைப்புலே அது ஒரு அற்புதமான படைப்பு
புரிது புரிது எனக்கு அத கேக்குமோதே அனுபவிக்கணுன் தோணுது
ம் நாங்களா நல்லா அனுபவச்சோம்பா நல்லா அனுபவச்சோ தோழி என்ன அழ கான மழை மழை வாய் இப்ப இப்ப இருக்குற வெயிலுக்கு மழைய பாத்தா அப்புடி கடவுள பாக்குற மாரி இருக்கு
ஆனா என்னமோ எங்கள்க்கு குடுப்பன இருக்கோ என்னவோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழ நல்ல மழையு இருக்கு இங்க அது ஒரு அ நல்ல மழையாவே இருக்கு நாங்க செடி மரங்கள்லா அதிகமா வளர்க்கறதுனால எங்களுக்கு அவுளோ வா அந்த வேக்காடு தெரிறது கெடையாது
ஆ நீங்க என்ன மாதிரியான செடி என்ன மாதிரியான செடியெல்லா வச்சிருக்கீங்க தோழி உங்க வீட்ல
நான் வந்து ஆரம்பத்திலே வந்து ஒ மாதுளோ செடிங்க எனக்கு வந்து அந்த மாதுள செடிங்க வைக்கிறதுனா ரொம்ப புடிக்கு மாதுளம் பழங்க பழ வகையா அஞ்சு வச்சிருக்க மாதுளொ செடி பப்பாளி கொய்யா மாங்கனி ஆ சீத்தாப்பழம் ஆ இன்னொன்னு நெல்லிக்கனி ஆ முருங்க செடி வந்து தனியா வச்சிருக்கோ அது கொஞ்சோ வீட்டுக் பின்னாடி வச்சிருக்கோ மத்தது எல்லாமே வந்து பழ வகைகள் காய்கறிகள்தா அதிகமா முட்பகு இதுல வந்து அதிகம் வச்சிருக்கு
ஆ புரிது புரிது இப்போ வந்து சப்போட்டா வந்து செடில காய்க்க கூடிய பழமா இல்ல மரமா போகுமா
மரம்பா அது சப்போட்டா வந்து வந்து மரம் மரப்பகுதிய வந்து சார்ந்ததே மரந்தா அது நல்லா காய்க்கு மரத்துல வந்து நல்லா காய்க்கு அது அருமையா காய்க்கு
எனக்கு வந்து ரொம்ப புடிக்கு இந்த சப்போட்டா பப்பாளி நீங்க சொன்னக்கா
ஆமா அருமையான பழங்க அதெல்லா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாடி தோட்டோனு இருக்கு இல்லிங்ளா அது வந்து எல்லாருமே வைக்கணு எல்லாருமே வச்சு அவுங்க அவ்ங் வந்து ஒரு ஆர்கான் கலக்காம ஒரு நல்ல அ சுத்தமான காய்கறிகள சாப்புற்துனால் நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கியு மேற்கொள்ளலா இவுங்க இப்ப இருக்கிறவ்ங்களா என்ன பண்றாங்க அந்த இது ஸ்ப்ரே பண்ணிற்றாங்க ஸ்ப்ரே பண்ணிருதுனால நம்ளுக்கு அந்த செடி கொடிகள்ல வந்து நெறையா வந்து இதுதான் கெடைக்குது அதுனால் நம்ளுக் அது சுத்தமான காய்கறிகள் கெடைக்கற்து கெடையாது அதனால வந்து நம்ம வந்து து மாடி தோட்டத்த வந்து ஒரு அப்ரிசியேஷன் குடுத்தோம்னா நறைய பேர்க்கு அந்த அவர்னஸ் இல்லாதுருக்கிறாங்க அழகா குடுக்கலா இருக்குற சின்ன எடோ இருந்தாலு ஒரு சின்ன தொட்டி இருந்தாலு அது யூஸ் பண்ணி அந்த மண்ணு நிரப்பி அதுக்கான உரம் குடுக்குறாங்க கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயாவே தராங்க அத அணுகி
ம்
ஒரு தக்காளி நம்மளுக்கு பொறுத்தவர தக்காளி வந்து அடிப்பட ஒ அ அப்படையா தேவைப்படுற ஒரு காய்கறி தக்காளி வெண்டக்கா கத்திரிக்கா இந்த மூணுமே வந்து வீட்ல அந்த செடி அந்த வைக்கிறோலிங்கலா பாட்டு அதுலயு வந்து சாகுபடி செய்யலா நம்ம தனியா நெலத்துல தா போடணுனு அவசியம் மில்ல இப்ப வேர்கடல அந்த மாதிரி சின்ன சின்ன பயிர் வகைகள்லா வந்து நம்மளுக்கு நறைய நிலம் தேவைப்படு இது வந்து எடொ இருந்தாவே போது அந்த ச அ கா கேனுங்கல்ல கட் பண்ணிட்டு கேரளால்ல நம்ம யூஸ் பண்றோ இல்லைங்களா வாட்டர் கேன் அது மாதிரிலா அதுல எல்லா கூட அழகா கொண்டு வரலா ஆனா இது வந்து அ அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒருத்தர்னா இது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சோனா நெஜமாவே நல்ல பெனிஃபிட் இதனால என்ன ஒன்னு டெய்லியு அனுபவிக்க முடியாது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறன்னா நம்ம அந்த காய்கறிங்கள சுத்தமான காய்கறிகல சாப்ட்டோன்ற ஒரு திருப்தியோடருக்கலா
புரிது புரிது தோழி நீங்க அருமையான தகவல்லா குடுத்துருக்கீங்க நானுமே வந்து மாடி தோட்டம் வெக்கெறதுக்கு முயற்சி பண்றென் கண்டிப்பா
கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா எடொ இருக்கிற எட வந்து இப்பருக்குற காலகட்டத்துல எல்லாமே வந்து பிளாட் போட்டு வித்துர்றாங்க அதனால இப்ப நமக்கு கெடக்கிறது கெடையாது ரொம்ப அதிக அதிகபட்சமா கெடக்கிறது கெடையாது அதனால நம்ப இருக்கிற எடத்த யூஸ் பண்ணி செஞ்சுக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆ இது பாத்தீங்கன்னா எங்க ஊரு பாத்தீங்கன்னா கிராமோ சைடுதா இங்க பாத்தீங்கன்னா கொல்ல எடோ எல்லாமே நறைய இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லாரு வீட்லயுமே கொல்ல இருக்கோ வயல் இருக்கோ
நீங்கல்லா அந்த பக்கோல்லா நல்லா பண்லாமே அது
ம் நாங்க பண்ணிக்கிட்டு தா இருக்கோ எங்குளுக்கு இப்போ பெரிய ஏக்கர் எடோ இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கத்தரிக்கா போட்ருக்காங்க அ எடையிலடையில பாத்தீங்கன்னா கொல்ல கா அந்த நாலு சைடு பாத்தீங்கன்னா தென்ன மரம் பனை மரம் இதெல்லா கூட வெச்சிருக்காங்க
சரிப்பா சரி அவரக்கா அவரக்காலா நல்ல பயிரு அது அவரக்கா வெண்டக்காலா ஒடனே வளரக்கூடிய பயிர்கள் அதெல்லா நல்லா வ
ஆமா அதெல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வோரு சீசனுக்கோ ஒண்ணு ஒண்ணு போடுவாங்க
ம் ம் ம்
ம் இப்ப ஃபஸ்ட்டு கத்திரிக்கா போட்டாங்கன்னா அதுக்கடுத்தது அவரைக்கா போடுவாங்க இல்ல பயிரு விட முடியாது அப்டின்ற பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா தேக்கு மரம்
ஆ ஆ தேக்கு மரம் வந்து வந்து பயிரு வந்து பத் பத்து வர்ஷ பயிருங்கது அந்த பயிரு வந்து பத்து வர்ஷப் பயிறு ஒரு வர்ஷத்துக்கு வந்து ஒரு இன்ச்சுதா வளரோ தேக்கு மரோ பொறுத்த வரையு பத்து வர்ஷோதா ஒரு நீளமான ஒரு மரோ வளரோ அது ஒரு அதே பதினஞ்சு வர்ஷோ விட்டோனா மரோ நல்லா ஒரு தடிமனான நெலமைல வரும்போது அத கட் பண்ணி மர சாமான்கள் செய்லா அது நல்ல பெனிஃபிட்டு தா அது எங்க மரத்து எங்க ஏக்கர்லயு அது இருக்குது எங்க நெலத்துலயு வந்து பத்து மரோ போட்ருக்காங்க இப்போ வளந்து கொண்டு இருக்குது போன வர்ஷோ எல்லா அத கட் பண்ணி வித்துட்டாங்க நல்லா வெலைக்கு போச்சு அது நல்ல வெலைக்கே போச்சு ஒரு மரமே நாப்பதாயிரபா கிட்ட போச்சு நல்ல வெலைக்கே போச்சு மரங்க அப்பா வந்து விவசாயோந்தா
ம்
நா அப்பா அம்மா வந்து கிராமத்து ஸைட்ல தா இருக்கோ எங்கல வந்து இந்த பக்கோ குடுத்துட்டாங்க அந்த பக்கோல்லா நல்ல விவசாயோந் தா அப்பா நல்லா செய்வாரு அதனாலதா எனக்கு அதெல்லா தெரியு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு
நா பொறந்தது வளந்தது எல்லாமே டவுன் ஏரியா தா கல்யாணம் பண்ணி குடுத்ததுதா வில்லேஜ்ஜு சைடு இப்போ கிராமத்து சைடு இப்ப வந்துதா எல்லாமே நா கத்துக்குற இதலா எப்புடி பயிர் போட னோ எப்டி எடுக்கணோ எவ்ளோ தண்ணி ஊத்தணோ என்னென்ன உரம் போடணோ
உம்
அது எல்லாமே இங்கே வந்துதா நா கத்துக்குற ஒன் பை ஒன்னா
சேர் சேரி கத்துக்குங்க செய்ங்க காய்கறிங்க நல்லா சாப்டுங்க நான்வெஜ்ஜ விட வந்து வெஜிடேபிள்ஸ்லயு ஃப்ரூடஸ்லயு வந்து ந ல்ல நல்ல சக்தி கெடைக்கோ நமக்கு மீட்டு வந்து எடுத்துக்குங்க வேண்டானு சொல்லல வாரத்துல ஒரு முற அத எடுத்துக்குறதுனால நறைய காய்கறிகள் பாத் பச்சை கறிகள் கீரைகள் முருங்கக்கீரலா வந்து அயர்ன் சக்தி வந்து டேரக்டா கெடைக்கோ நம்மோ வந்து டேப்லெட்லா எடுக்கவே தேவல்ல வெளிநாட்லலா நம்ம நாட்டு முருங்க கீரைய விரும்பி சாப்புட்றாங்க அத பதப்படுத்தி அத காயப்படுத்தி அது ஒரு டேப்லெட்டா எடுக்கறாங்க முருங்கக்கீரைல அவ்ளோ சக்தி ஆமா இது உண்மையான செய்தி தா சைனாலல்லா முருங்கக்கீர டேப்லெட் விக்கிறாங்க அது எடுத்து ஒரு ஒரு நாளைக் ஒரு டேப்லெட் எடுக்கணு அது கம்பல்சரி முருங்கக்கீரைய பதப்படுத்தி காயப்படுத்தி ஒரு டேப்லெட் ரெடி பண்றாங்க அது பச்சையா இருக்கு அது
அத டேப்லெட் ரெடி பண்ணி அத சாப்பட்றாங்க அது வந்து அயன் சக்தி அது முருங்கக்கீர முருங்க மரம் மே மர அ கீரல்லா வெளிய போ வெளி வெளிநாட்டுக்கு போதுங்ளே அந்த பயிறு அந்தக பதப்படுத்துன அந்த பயிறு கொட்டல்லா ஒ அனுப்புறாங்க அங்க அது எடுக்கறதுக் த்துகனு முருங்கக்கீரைக்கு ஒரு முருங்கக்கீர எக்ஸ்போர்ட்னா என்னப்பா
அதுதா சொல்ற அந்த முருங்கக்கீரைய வந்து நம்ம வெளிநாட்டுக்கல்லா அனுப்புறோல்ல
அப்டீங்ளா அது நா விசாரிச்சு சொல்றேங்க அது வந்து அது அதாவது நான்
வந்து வேற ஒரு கால்ல பேசுவோ நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்
நன்றி தோழி நன்றிப்பா